ஹலோ சொல்லுங்க நல்லாருக் ஓகேங்களா
ஓ நல்லா இருக்கோ நீங்க எப் இருக்கீங்க
நல்லா இருக்குங்கங்களா
ஆ நல்லா இருக்கோ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
அப்டிங்களா லோன் போட்டிருந்தீங்க லோன் எல்ல பேங்க்ல இன்னும் சங்
ஓ அது செலஷன் ஆகுற கண்டிஷன் வந்திருக் ச்சுங்க இனி அவங்க கால் பண்றன்னு சொன்னாப்ல
செரிங்க
பண்ணுவாங்கன்னு தெரியிலீங்க
ம் கெடைச்சிருமா
கெடைச்சிரு தா நெனைக்கிறேங்க அப்றோ சிரி நா உங்களுக்கே நானே கூப்னு நெனைச்சு நல்ல வேல நீங்களே கால் பண்ணிட்டீங்க ஆமா உங்க வீடுக்கு நாங்க அன்னைக்கு வந்திருந்தப்ப பாத்துருந்தே எல்லாமே ஓகே நல்லா இருந்துச்சு சூப் ருந்துச்சுங்களா அப்ப நீங்க எப்படி கட் நீங்க யாராச்சு இன்ஜினியரிங் அந்த மாதிரில்லா கூப்பிட்டு எல்லாரும் இது பண்ணீங்களா
ஆமா நாங்க வந்துட்டு எப்படி பண்ணனோம்னா ஹவுசிங் வந்துட்டு எங்களுக்கு இப்படி இப்படி வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதுபடி நாங்க பிளான் பண்ணி தர சொன்னோம் அ ஸ்கொயர் பீட் இடம் அதுக்குகு எல்லாம் தகுந்த மாதிரி நாங்க அவங்க இன்ஜினியர் பிள ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் பீட் கணக்குெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எங்களுக்கு இத்தனை ரூம் வேணும் நீ கிச்சன் இங்க இப்படி இருக்கணும் மோ இந்த வாஸ்து படி இப்டி இப்டி வேணுனு சொல்லிட்டு நாங்க இன்ஜினியர்ட்ட குடுத்து ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு அப்ரூடுயெல்லா வாங்கிட்டோ அப்ற பாத்திங் ஆமாங் அப்றோ வாங்கி டு திருப்பி ஏன் உங்க நல்லா இதே சரி இல்லையே கிளியராவேே இல்லலைனுு
அது நீங்க பேசுறதா எனக்கு பிரேக் க கேக்கற மாரி அப் இ சொல்லலாம்னு நினைச்சே இப்போ உங்களுக்கு கேக்குதுங்களா
வாட்டரு சவுண்டு மாரி ம்
இங்க அப்டி எதுவு இல்லைங்க இப்ப நல்லா கேக்குதுங்களா சொல்லுங்க சொல்லுங்க
அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்ரூவ்ட் வாங்கி நாங்க வச்சுட்டோம் அப்புறம் வந்துட்டு மொத்தமா இன்ஜினியர்ட்ட நாங்க கொடுக்கல நம்மளே மெட்டீரியல் லா வாங்கி குடுத்துட்டு நம்மளே பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நாங்களோ பண்ணிட்டோ எப்டினா ஆள் வெச்சி ஒரு லேபர் கான்ட்ராக்ட் மாரி விட்டுட்டு வாரோ வாரோ அவுங்களுக்கு வீக்லி பேமெண்ட் மாரி குடுத்துட்டோ இந்த ஒர்க் இந்த ஸ்டேஜ் வரைக்கு ஒரு பேமெண்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு பேமெண்ட் பே பேஸு அப்புரோ பாத்தீங்கன்னா லிண்டன் ஸ்டேஜு ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டா கொடுத்து நாங்களே டைரெக்ட்டா மெட்டீரியல்ல்லா எப்டின்னா ஒரு வாங்கி கொடுத்துட்டோ
அப்டிங்களா ஆனா உங்களுக்கு காஸ்ட் வைசலா எப்டி அப்டி வந்துச்சிங்க காஸ்ட் பீஸ் எல்லா ரொம்ப அதிகமா போலீங்களா ஏன்னா நாங்க லோன் கேட்டுத கொஞ்சம் ஒரு அளவுக்கு பத்து ரூபாய்க்கு கம்மியாதா கேட்டிருக்கோ பத்து ரூவாக்கு மேலதா கொஞ்சே கேட்டுனருக்கோமா அதா உங்களுக்கு காஸ்ட்ஸ் எட்டு வயசு உங்களுக்கு எவ்ளோ வந்துச்சுங்க
காஸ்ட் வந்து நாங்க பண்ணும் போது கொஞ்சம் லேப இதெல்லா வந்து கொஞ்சம் கம்மி இப்ப வந்து லேபர் சார்ஜ் எல்லா டபுள் ஆயிடுச்சுசி அதனால இப்ப கொஞ்சோ அதிக தான் வரு உங்களுக்கு முதல் இருந்த விட ஆமாங்க இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ளெக்ஸுக்கு மேலே வந்துருச்சு
அப்டிங்களா அப்டிங்களா நாங்க லோன் வந்துட்டு கொஞ் இது பண்ணி அத விட அதுப்போ கையிலயும் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கிறோமா அதான் நா கொஞ்சம் பயந்துட்டே இரு இருக்கிறோம் எப்படி வந்து ஏன்னா வந்துட்டு நம்ம வீடு பாதியோட கட்டிட்டு நிறுத்தவும் முடியா ங்களா உங்களுக்கு
செரிங்க
அத பாத்துட்ருந்தங்க
இப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு பேஸ் அ போட்டு காம்ச்சீங்கன்ன தா அ க பேங்க்ல லோனே தருவாங் லோன் சேங்ஸன் ஆனாலு உங்க கைல எடுத் திதியு குடுக்க மாட்டாங்க பேஸ் மட்டோ போட்டு காம்ச்சி ட்டு அந்த ஸ்டேஜ் முடிஞ்சாதா லோன் சேங்ஸன் ஆகு அது பேஸு லிண்டன் வரைக்கு வருவோ அப்றோ லிண்டாவ கொஞ்ச நமக்கு அமௌண்ட்ட வந்து நம்ம ரெடி பண்ணிக்கனு ஃபுல்லாவே பேங் க்ல வாங்கி பண்ற மாரி நம்ம ப எதிர்பாக்க முடியாது ஸ்டேஜ் வைஸா தா தருவாங்க அப்ப அந் மாரி ஜுவல்ஸு அந்த மாரில்லா இருந்தது னா நீங்க ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க அத வெச்சு அரேஞ்ச் பண்ணிக்கனு அமௌண்ட்ட
அதெல்லா பாத்துட்டு தா இருக்கோ என்ன தெரியுங்களா இப்போ நம்ம வீடு கொஞ்ச ஓரளவுக்கு சிம்பிளா தா கட்லாந்தா பிளான் போட்ருக்கோங்க ஒரு கிச்சனு, ரெண்டு பெட் ரூமு அப்றம் வந்துட்டு ஒரு ஹாலுங்க
ம்
ஏ சிம்பிளா இங்க கட்டிக்கலா அப்பறோ வந்துட்டு எப்டி இருந்தாலு நம்ம இனி கொஞ்ச நாள் தா இங்கிருக்க போறோ எப்டியு வே வேற எதா ச்சு நம்ம இது கெடச்சுன்னா இந்து வந்து நம்ம இங்க இருக்கறது கொஞ்ச இது தான உங்களுக்கு கிராமம் மாரி சைட் தான உங்களுக்கு அப்போ நாங்க கொஞ்சோ டவுன் ஏரியா க்குள்ள போலா தா எங்களுக்கு ஆச செரி இது இந்த எடத்த வந்துட்டு ஏனா இங்க இருக்கற வீடு கொஞ்சோ மோசமா இருக்குதுங்ளா அதுக்கு வேண்டிதா பாக்கறோங்க இப்ப சிம்பிளா கட்டிக்கலா அப்பிடிங்கறக்காதா அதா எங்களுக்கு என்ன பண்றதுன் தெர்ல ஏனா இது இப்ப நீங்க முன்னாடி கட்டீர்க்கீங்க நாங்க இன்னி எதுவ்மே இந்த மாரி எதுவ்மே பண்ணதில்லியே அதா நீங் கொஞ்சோ இந்த மாரி எல்லா சொன்னீங்னா உங்க ஐடியால்லா கேட்டுட்டு அப்பறோ இது பண்ணிக்கலான் விட்டுட்டங்க
செரிங்க நீங்க வந்துட்டு இன்ஜினியர்ட்ட விட்டீங்ன்னா அமௌண்ட்டு டபுளாதா ஆகு அவங்க வந்துட்டு அவுங்களுக் குனு ஒரு அமௌண்ட்டு அ எடுத்துக்குவாங்க அதனால நம்ம வந்து என்ன பண்ணுனா லேபர் காண்ட்ரக்ட் விட்டர்னு ஒரு மேஸ்திரி மாரி விட்ரனு அவங்க வந்து ஆ பாத்துக்குவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து ந வா வீக்லி பேமெண்ட் பை பண்ற மாரி தா இருக் கு அவுங்களுக் ஒவ்வொர் நாளைக்கு ஒரு சார்ஜு மா ரி எடுத்துக்குவாங்க பட்டு ம் இன்ஜினியர் லெவல் பாத்தனா லேக்ஸ் கணக்குல போகு இது தௌஸண்ட் கணக்குல போகுன் வெய்ங்ளே
செரிங்க
அந்த மாரி நீங்க வேணா நா சொல்றே ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர்ருக்கறாங்க எங்க வீடு பண்ணுனவ்ங்ளே இருக்காங்க அவங்ககிட்ட வேண்னா நீங்க பே எங் வீட்டுக்கு வேணா வாங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க வந் தா அவுங்க்கிட்ட நாங்க இது பண்றோ அ அப்பறோ ஆமா உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறே அவங்க கூட பேசி பாருங்க நாங்களு சொல்றோ கொஞ்ச நல்லா பண்ணித்தாங்கன்னு சொல்றோ அப்புறோ உங்களுக்கு புடிச்சிதுனா பேசுங்க
சரிங்க சரி
பண்ணுங்க இல்ல உங்களுக்கு வேற இத விட உங்களுக்கு அங்க ஏரியாவால ஏதாவது ஆள் இருந்தாலு அவங்க கூட ஒரு ஐடியா கெடைக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குறாங்க அப்டிங்கற ஐடியா கெடைக்கு ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டோம்னா அ பண்ணலாமா இவங்க கிட்ட பண்ணலாமா இல்ல வெளில குடுத்து பண்ணலாமனு ஒரு ஐடியா கெடைக்கு
ஆனா வந்துட்டு நா இப்ப இடையில ஒரு வீட்டு இது பங்க்ஷன் வச்சிருந்தாங்க வீடு கட்டிட்டு பங்க்ஷன் வச்சிருந்தாங்க அங்க போய் பாத்தா உங்களுக்கு ஆலோபிலா கல் வக்கிறோம்ல்லங்க அந்த அலோபிலக் கல்லுக்கு பதிலா நீ ஒரு ஏதோ செட் ஆஃப் ஒரு கல்லு மாரி ஏதோ ஒரு இருக்குங்க அது பாத்தா வீடு வீடு மாரி இருக்கு நானு என்னடாது ஏதா அலோபிலாக் பாங்க அவங்க ஒரு மாரி ச சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கிற மாரி ஒரு கல்லு அது வந்து ஆர்டர் முன்னாடியே பண்ணணுமா மாங்க ஆமா எவ்ளோ வேணுமோ அவ்ளோக்கு ஆர்டர் பண்ணா எல்லாமே பர்ஃபெக்டா அவங்க ஸ் செஞ்சு குடுத்துட்டு போயிருவாங்களாம ஆனா அந்த வ அந்த வீடு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குமாமாங்க
ஆ அது நல்லாருக்கு ஆனா ஹீட் வருதுன்னு சொல்றாங்க நாங்களு பாண நாங்களு பண்ணிருக்கோ ஒரு ரூம் பண்ணிருக்கோ ஆனா ஹீட் வருன்னு சொல்றாங்க ஏ நாங்க அந்த ரூம்ல இப்ப இருக்கிறதுல நாங்க வேற ஒருத்தருக்கு குடுத்துருக்கோ ரெண்டலுக்கு அந் ரூம்ல நாங்க இருக்கல அதனால பட்டு அ ஹீட் வருன்னு சொல்றாங்க ஒரு சில ரு
அப்டிங்களா
அதுவே ஃபுல் வீடாவு கட்டியிருக்காங்க அந்த ஸ்டோன்லயே வந்து ஃபுல் வீடாவு கட்டியிருக்காங்க பட் அது எனக்கு பெருசா தெரியல அதனால நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா அது ஃபுல்லா வீட கட்டிடீங்க வச்சுக்கோங்க செங் கல் வந்து கட்டனீங்கன்னா கொஞ்ச கூ கூலிங்கா இருக்கு ம் அந்த கல்ல கட்னீங்ன்னா ரொம்ப கொஞ்ச ஹீட் வருங்கிறாங்க பாத்துக்கோங்க
அப்புடிங்களா அப்போ சேரி இந்த வீடுல்லா கட்டிட்டு நீங்க இந்த கபோர்ல்லா அடிச்சு வச்சிருந்தீங்க நா பாத்திருந்தே அன்னைக்கி வந்தப்போ கபோர்டு அடிச்சிருந்தீங்க பெயிண்ட்டர்ல்லா பெயிண்டுல்லா அடிச்சிருந்தீங்க அதுக்கெல்லா உங்களுக்கு எவ்ளோ காஷ் வந்துச்சு வீடு ஃபுல்லா உங்களுக்கு இது பண்றப்போ
அது நாங்க தனியா பண்னோங்க ஏன்னா எங்களுக்கு ஒரே முட்டா பண்ண முடியல ஏன்னா குழந்தைக ஸ்டடிஸ் இதெல்லா இருக்கு அமௌண்டு ரெடிபண்ண நாங்க வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சுதா நாங்க இந்த கப்போர்டு ஒர்க் எல்லா பண்ணிருக்கோ தனியா ஆள்விட்டு பண்ணிருக்கோ அவங்க கிட்ட ஏன்னா ம நம்ம பண்ற அளவுக்கு அன்ததன்னைக்கு சுச்சுவேஷன் அமையல இப்பதா ஒவ்வொன்னா பண்ணிட்ருக்கோ வீட்டுக்கு
சேரிங்க சேரிங்க
பண்ணிருங்க அப்பதா ஒரு ஐடியா கெடைக்கு நம்ம வந்து பின்னாடி பண்ணோன்னு வைங்க அது தனியா நம்ம ஆள் உள்ள விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள திருப்பி திருப்பி அவங்கள ஆளுகள விட்டுட்டு வேலை செஞ்சுட்டுருக்கற மாரியே இருக்கு அதனால கையோட கடனா வாங்கி கூட அமௌண்ட் வெளியில லோன் எக்ஸ்ட்ரா வாங்கி கூட நீங்க ஒரே இதா பண்ணிருங்க
ஆமாங்க அதா பண்ணி கையோட பண்ணிட்டே இப்ப எப்படி இருந்தாலு இங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்க மாரிதா இருக்கு நெனைக்கிறங்க
செரி செரிங்க நீங்க சொல்லுங்க நானு வர்றே அந்த பிளான் எல்லா கொஞ்ச எனக்கு கொஞ்ச கொஞ்ச வீடு ஒரு வீடு கட்டிட்டதுனால எனக்கு கொஞ்ச கொஞ்ச தெரியு நா என எனக்கு தெரிஞ்சது நா சொல்ற வாஸ்து எப்புடி எப்புடி வரணும்னு சொல்றே நா வேனாலு உங்க ஏரிய உ எங்க கட்டுறீங்களோ அங்க வந்து நாங்க பாக்குறோ வர்றோ அவரு நானு வேணா வர்றோ நா உங்க ஐடியா குடுக்குறே ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எங்களுக்கு நாங்க வீடு கட்டு போது எனக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே தெரியாது ஐடியா தெரியாது இப்புடி இப்புடி பண்ணணும் நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்பறாதா நம்மளுக்கு அத அத பத்தி முழுசா தெரியு ஏன்னு நான் வர்றே நாங்க வந்துட்டு நாங்க உங்களுக்கு ஐடியா குடுக்குறோ
சேரிங்க ச சரி சரி
இப்பே எஸ்டிமேட்டுக்குள்ள கட்டலான்ட்ருக்கீங்க
நீ எப்படின்னு நீ அது எதுவுமே நாங்கேத் துமே யோசிக்குலங் வந்து என்னப் பண்ட்டனா ஃபஸ்ட் வந்துலோ இது இதெல்லா பாத்துட்டு இங்வொட்டி எல்லா கேட்டுட்டு நாங்ளே எடைல வரலான் தா இருந்தோங்க வந்துட்டு எல்லா பண்ட்டு அப் பறம் கேட்டுக்லா அப்டின்ஸ் தெர்தா ஏனா வந்து லோனு வரக்கி இப்பல்லா கொஞ்ச ரொம்ப டிலே ஆகுதுங்ளா முன்னாடி மேர்ல கெடைக்கிற்தில் செ செ நமக்குட்ட ஃபாஸ்டா ஹூ முன்னாடி எல்லா அதனால்தா அத போட்டுட்டு சிரி அது வரப்ப வரட்டு நம்ம முன்னாடி கை கா பக்க இப்ப கைல ஜுவல்செல்ல கலாவேல வெச்சு நம்க்கு வந்து இது பண்ணிக்லா
சேரிங்க
அப்டினு வெஷ்டங்
சேரிங்க சேரி பண்ணுங்க அ எவ்ளோ ஃபஸ்ட் ஒரு இவ்ளோக்குள்ள வேணுன் சொல்லி அதா ஃபஸ்ட் ப்ளம் இந்து பண்ணிக்கோங்க ஏனா நம்ம எத் நம்ம ப்ளான் பண்ணது விட ஒன் லேக் டூ லேக்ஸ் வந்து அதிகமாத போவ் கொறையாது அதுனால எவ்ளோக்குள்ள பண்ணுன நா அனா ஃபேஸ் பண்ண முடியுன் பாத்துட்டு லோன் எவ்ளோ கெடக்கிது கைல எவ்ளோ இருக்கு ஜுவல்ஸ் வச்சு எவ்ளோ வருனு அதவ் டிசைட் பண்ணிட்டு அப்பற ஸ்டார்ட் பண்ணுங்க ஒர்க்கே
ன்னு ஒரு டுவெண்டி டுவெண்ட்டிக்குள வரு டுவெண்ட்டிக்கு மேல வர் டுங்ளா ஒங்ளுக்கு ஏச் இப்போ நீங்கனா ஒரு கிச்சன்னு ரெண்டு பெட் ரூமு ஒரு ஹாலு மேல ஒரு ரூம் கூடி எடு துர்கீங்ல்ல
ஆமா ஆமா
அதனால உங்ளுக் கு எவ் தேட்டி தேட்டிக் மேல போய்ருக் குயிங்கெட் சிம்புளா தான பண்றோங் நமக்
சேர் சே ஆ ஃபிப் டீன் வருங்க ஃப்ஃபிட்டீன் வந்துரு எப்டி ஃபிப்டீன் டொண்டிக்குள்ள வரு
அப்டிங்ளா
செர் வாங்க ஒரு நாளக்கி நேர்ல செரிங்ளா
கண்டிப்பா வறோங்க
அ ஃபோன்ல பேசத விட நேர்ல் பேசுவோ
அ சேரிங்க சேரிங்
ஓகே
எக்ஸ் பைங்